ஹலோ
அ ப்ரோ கேக்குதுங்களா
அ கேக்குது ப்ரோ ஓகேவா ஃப்ரீ ஆயிட்டீங்களா அ நானோ எங்க எதுனா இஷ்யூயாய் திருப்பி
ஆமா ஆமா இல்ல எனக்கு நிஜமாலே இஷ்யு அதான் ப்ரச்சன அ
இப்ப புதுசா அப்புடேட் வர
எனக்கு ரெண்டு மூணு இஷ்யூ வந்துட்டே இருக்கு ரிபீட்டடா ஆமா ரிபீட்டடா அது என்னனு தெரியல
ஒரு காசுக் கால் முடிஸ்டோம்னா ஆட்டோமெட்டிக்கா அதுவா இதாய்டுது நம்ம முன்ன சம்மிட் பண்னோம்ல எல்லாமே டீடெயில்ஸ் எல்லா அது மாரி ஆமா அது ஒரு அது நா அதுதாங்க என்ன எதோ ஆ தெர்ல அதனாலதா எதோ பக் இருக்கு போல எதோ அதனாலதா இப்ப பேசிட்டு இருக்கும் போது
ஓகே ஓகே ப்ரோ நீங்க என்ன ப்ரோ
இப்ப அது ரூம் சாப்டாச்சா நீங்க மதிய வந்து பூஸ்ணிக்கா பூஸ்ணிக்கா வந்து வச்சு ஒரு ரைஸ் செஞ்சிருந்தாங்க அது சாப்ட்டே பூஸ்ணிக்கா கிடைக்குறதே ரேர் நைட்டுக்கு இப் போ பாவக்கா வச்சி பாவ
ம் சூப்பர் ப்ரோ நா அதே மாரிதா செஞ்சிட்டே இருக்கேன் கோதுமை தோச ஊத்திட்டே அப்டியே இது நா எக் குருமா மாரி வச்சிருக்கே செய்யணு ஐ மீன் செய்யனு மீன்ஸ்
அதுக்கு சப்பாத்தி செஞ்சு இருக்கலால்ல
சப்பாத்தினா நா ஒரு ஆள் தான ப்ரோ இருக்கேன் நா ஒரு ஆளே பெசயணு உருட்டணு தேய்க்கணு வேல இருக்குல்ல நா வந்ததே இன்னைக்கு லேட்டு வந்து கடைக்கு போய்ட்டு அ அ ஹேர்க்கட் பண்ண வேண்டியது இருந்தது
சேரி சேரி
ஹார்கட் பண்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு இப்போ எனக்கு டூ எயிட்டி பிரோ
ஸ்டைலிங் பண்றீங்களா என்ன நாரு மலேவா
இல்லெல்ல நார்மலா ஹேர் கட் பண்ட்டு அப்டே ட்ரிம்மு ஷேப்பு
ஓகே இதெல்லா முன்ன வந்து எழு ரூபா என்னமோ
எண்பருவாயிருந்துது நா நா எனக்கு தெருஞ்சு நானா தனியா காஸ் குடுத்து முடிவெட்டும்மோது வந்து பாத்தீங்கனா அரௌண்ட் ஒரு அறுவருவா இருக்கு
ஆமா அம் நா படிகிறப்போ ஸ்கூல் படிகிறப்போ அவ்ளதா இ ச்சு எந்த எய்ட்டீஸு ஸெவன்டீஸ்குள்ளதா இருக்கு ஆமா இப்ப என்ன போனோ ஒரு
ஆனா அப்ப இருந்தத விட அப்போ வந்து பாத்தீங்கனா ஒரு ஏரியாக்கே ஒரு கடதா இருக்கு
ஆமா
ஏரியாக் கு அம்பது கட இருக்குது ஆனாலு ரேட் அதிகமாதாருக்கு
ற்னால்தா ப்ரச்சனயே இப்போ ஒரு கட செவன்ட்டி செவன்ட்டி ருபீஸ் வச்சுரு போ அவருக் கஸ்டமர்ஸ் அதிகமா வறா பட் ஆனா இப்ப அஸ் கஸ்டமர்ஸ் கம்மி ஆயிட்டாங்க இல்லயா ஏனா அம்பது கட இருக்கு அப்போ இங்க நூறு பேர் வர்றது அங்க அங்க அஞ்சஞ்சு பேரா வராங்க அதனாலா அவ அதுல நம்ம சொல்ல முடியாது எனா அவுங்க வாங்கி வெச்சி ஆமா பட் ஆனா என்னனா ப்ரா ப்ரோ அவ்ங்க ஒன் டைம் இன்வெஸ்மென்தா பண்றா வேற எது எக்ஸ்டடா அல என்ன பண்ண போறா உள்ள ப அந்த பார்பருக்கு வந்து எக்ஸ்ட்ரா காஸ் குடுப்பா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஒர் ரூமுக்கு நாலு பேர் வச்சிப்பாங்க இல்ல மூணு பேர் வச்சிருப்பாங்க அவ்வளதா எதோ எல்லா எல்லா க ஆயிடுதி டீ வந்து ஃபஸ்ட்டு எவ்ளோ இருன்ச்சு நம்ம அப்போ வந்து ரெண்ருபா சம்திங் நெனக்கிற அ ஒரு ஃபிஃப்டீன் ட்வென்டி இயர்ஸ் முன்னா டி அதுக்கப்றமா ம இன்க்ரீஸ் ஆயி அஞ்சிருவா ஆச்சு இப்போ பத்ருவா இப்ப பத்ருவாலா போய் பன்னெண்ருபா நார்மல் நார்மல் ஆமா நார்மல்லா வந்தா ப பன்னெண்டு ரூபா காபி என்ன பண்றாங்க கா எல்லாமே ஒண்ணுதா டீ பதினஞ்சு ரூபாவா காஃபி இருபத்தஞ்சு ரூபாவா
ஆமா
இந்த பஸ் ஸ்டாண்ட்ல்ல இது இருக் சொல்லியே அங்கலா வச்சிருப்பாங்கல கடை உள்ள ம்ச் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அந்த கடைகள் எல்லாம் ஓவர் ஓவர் ரேட்டு
ஆமா ஏன்னா வந்து அங்க வந்து எல்லாருமே வழிபோக்கர்கள் தானே ம்ச் இப்போ இப்ப உங்க தெருலயோ உங்க ஊர்லயோ நான் கடை வச்சிருக்கேன்னு வைங் ங்களா ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு மேலே நா வச்சேன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க வரமாட்டீங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல என்னதான் நா டேஸ்ட்டா குவாலிட்டியா கொடுத்தா தாலு இப்போ ஆமா ஒன் டைம் கஸ்டமர் ம்ச் இவ இவன் இவ இப்போ இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல்ல வச்சு அவ வருவனோ வரமாட்டானோ ஏதோ ஒரு டைம் மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவானோ இல்ல வருசத்துக்கு ஒரு வாட்டி வருவானோ இனிவே அவன் வெளியவும் போய் சாப்பிட முடியாது
அதே தா இங்க ஊருக்கு போற அப்போ கஷ் ஸ்ட்ப்பட்டு வேணா வாங்கவே கூடாதுனு நினைப்போம் பட் ஆனா ஏதோ ஒன்னு சாப்பிட்டு கொஞ்ச மாதிரி ஆயிடனும்னு வாங்கி துவா சில டைம் தண்ணி வாங்கறதுக்கு பதில அந்த காசுக்கு இருபது ரூபா கொடுத்து இன்னோறு று பத்து ரூபா கொடுத்த இந்த சாவனப்பே வந்து
ஆமா அந்த மாதிரி இதுதான் போயிட்டு இருக்கு இப்போ
பாட்டல் தண்ணி அது எல்ல நம்ம ரெகுலரா இருக்கும் இல்லையா ஆஹ் அத்தோரைஸ்டு வாட்டர் ந்தக்குபனா கிண்ட்லியா பட் ஆனா அதெல்லாம் எதுவுே இருக்காங்க
அதெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது
பட் இங்கே இல்ல வெளில
வெளியல்லாம் இருக்கு அதான் ஆனா பஸ் ஸ்டாண்ட் கடைகள் எல்லாம் அது கிடையவே கிடையாது ஏன்னா அதுல வி்த்தா அவங்களுக்கு லாபம் கம்மி லோக்கல் பிராண்டா இருக்கும்
ஆமா தோசை இருக்குல்ல தோசை தெரியல நீ ஆமா கல் தோசை கல தோச ரெண்டு தோச கரெக்டா அந்த ரெண்டு தோசை நம் நம்ம ரெகுலர் கடையில இருபது ரூபா ரெண்டு பீஸ் ரெகுலர் அந்த புட்பால் சொல்லுவல்லைய இந்த தள்ளூ வண்டி கடையில அங்க அங்க நல்லாவே இருக்கும் பட் ஆனா ஆஹ் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்ட்லல்லாம் பாத்தீங்கச்சு ஒரு கல் தோசை இருபத்தச்சு ரூபா ஒரே ஒரு
இருபத்தஞ்சு ரூபாய் எந்த காலத்துல
ஆமா ஒரு பீஸ் பரோ
ஒரு பீஸா இருபத்தஞ்சு ரூபாயா ப்ரோ அதல்லாம் ஒரு பீஸ் நாற்பது ரூபா ப்ரோ மெயின் பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து பாருங்க நீங்க
க அடி
ஆமா நைசல் நைஸ் தோசைன்னு சொல்லுவாங்க நைஸ் தோசை எல்லாம் நூத்தி நாற்பது ரூபா
ஆஹ இல்ல நான் சொல்றது வந்து புட்பா தல்லுவண்டி கடையில நான் ஹோட்டல் கடைய்ல சொல்லல ஆமா தள்ளு வண்டியில சொல்றேன் தள்ளு வண்டியில வந்து அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் வச்சு வச்சுக்கோங்க நீங்க சொன்ன ரேட்டுக்கு அது நாற்பது அம்பெல்லாம் அவ ஒரே நாளைக்கு கடை மூ போயி யாரும் வரமாட்டாங்க இவங்க வைக்கிற சாம்பாரும் வீட்டு வைக்கிறமாதிரிதான் சாம்பார் வைக்கிறங்க நம்ம ஹோட்டல சாப்படு போறது காரம் ந ஓட்டல் சாம்பார் சாப்னுனோய் அயோட் ஹோட்டல்ல இட்லித் தோச வேனுவாக இவங்க என்னனா ஒ வீட்ல செய்ற சாப் சாம்பாடுதஸ்
ப்ரோ இவனுக்கு வந்து என்னன்னா ரெ ரெகுலரா கஸ்டமர் வரணு அப்பதா நம்ம வருமானத்த இங் கிரீஸ் ஸ் பண்ண முடியு எதோ ஒரு இதுவுக்கோ அந்த தொழில் ஆரம் ஆனா ஓட்டல் காரனுங்களுக்கோ அப்டி இல்ல லாப வந்தா போது நீ வா வராம போ அதெல்லா எனக்கு பெரச்சன கெடையாது
அதா இத சொல்றோயில்லையா நூறு பாத்தா அத இந்த யூடிப்ல எதோ சொல்லுவாங்கயில்லயா போடுவாங்க பாத்தீங்களா இந்த பிளாக்கெல்லா சாப்ட்டு அந்த மாரி கடைகள் மட் இதா நம் சாப்படு போலு சாப்ட முடியும்னு நெனைகிறே டேஸ்த்தா மத்த எந்த கடையிலுயு மத்த எல்லா கடையுமே வந்து வே வெறு சும்மா பிஸ்னஸ்க்காக ஓபன் பண்ணி ருக்க மாரிதா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏனா இப்ப நம்போ ஒரு ஊக் போறோன்னு வச்சிகோங்க ரூட் ரோட்ல இருக்க கடையெல்லா சாப்பு பாத் சாப்புடுட முடியாது டக்குன்னு யூடியூப் போட்டு
எந்த கட நல்லாருக்கு அவன் சொல்லுவா ஒரு கட அந்த கடதா நல்லாருக்குன்னு நம்ம சாப்புட்லான் போவோ பாத்தா கடைசில அதுவு நல்லா இருக்காது
இல்ல ஆ யூடியூப்ல சில லாக்கேர்ஸ் தா அப்டி பண் றாங்க நீங்க சொல்ற மாரி காசுக்கு குடுத்து அதுப்பா ஆ ஆமா பாத்தா சிலக் கடையல சொல்ற ரெகுலரா அந்த தள்ளு வண்டி கடைய மெ மெய்னா போகஸ் ஒருத்தங் வீடியோ போடுவான்னா அது ஒரு ஆளுக்கு நல்லா எத்தன இருக்கோ
ம் அந்த மாரி இதெல்லா இருக்கு இல்ல எல்லாரையுமே நா பொதுவா கெட்டவங்கன்னு சொல்ல வரல சொல்ற அந்த மாரி போட்றவங்க இருக்காங்க ஒரு சிலர் பெரிய பெரி இன்ஃப்ளுவன்சர்லா வந்து வெறு பணத்துக்காக எது குடுத்தாலு போடுவன்றவங் ஆமா
சஸ் ஃபாஸ்ட்டா ஒ இது பத்தாயிரருவா வருதுப்பா பண்ணலா அப்டின்னு பண்ணுவாங்க அதுக்கு சில பேர் அந்த இத கெடுத்துறாங்க நாலா அது பத்தி எதும் போட்றதில்ல பட் ஆனா பாக்குறத்க்கு நல்லா இருக் கு இந்த யூடியூப்ல அவங்க பா விளாக் பண்ணி போட்றது சாப்புட்றது து அந்த மாரி எல்லா நீங்க எதா பாப்பீங்களா
ஆ நா பாப்பே ப்ரோ நா பாப்பே
ஓகே
நா நெறைய பாப்பே சர்ச் பண்ணி ப நா மோஸ்ட் எது தேவனாலு நா யூடியூப்ல தா பாப்பே எதாவது ஒரு புதுசா விஷ்ய ஏன்னா நமக்கு தெரியாதது நெறையருக்கு தெரியாத விஷயம் நெறைய இருக்குது நம்ம வெளிய கட்றது கைமண்ண ளவு தான கல்லாதது உலகளவு
இல்லையா வெளியே நானூ ரூபா ஸ்விகி ஜொமோட்டல வாங்கணும்னா இப்போ அதது வந்து கொஞ்ச நம்ம டைம் கொடுத்து எஃபர்ட் போட்டோனா ஒன்ற மண் நேரத்துல எரனூற்ரூபா ஆஃப் ரேட்ல நம்ம பண்ணிட்லா அதுவு மொத்த நாலு பேர் சாப்பிட்றமாறி செய்லா
ஆமா
கொடுத்தரைக்கு நானு ரூவா ஆகு இங்க நம்ம நாலு பேர் கரக்டா வந்து அதுக்கான வேல்யூ போட்டன டூ ஹவர்ஸ்ல அந்த எரநூற் ரூபா எக்ஸ்ட்ரா அவ்ளோதா நாலு பேரும் சாப்புட்லா அந்த அளவுக்கு பண்லா பட் ஆனா
அவனு அங்க செய்யறா ஒருத்தக் கொன்னாந்து டெலிவரி பண்னு எல்லாமே இருக்குல்ல
அதுதா இங்க வந்து இங்க என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப இப்போ இங்கல்ல ஊருக்கு நம்ம ஊர்லல்லா இன்னும் கம்மி தா பட் ஆனா வெளியூர்ல ரொம்ப வந்து ஆடர் பண்ண சா ஆடர் பண்ணியே சாப்பிடுவாங்க ஒரு அத நீங்க ஒரு பெர்சன் வந்து ஐடில
டெய்லி ஆர்டர் தா பரோ
ஐடில அ வேல செய்றாங்க இங்கரமட்டு செவன் ஃபப்டி பை தௌசண்ட் பண் சாப்ட் ருக்காங்க
ஓகே ஓகே இல்ல இப்ப நாங்களே எடுத்துக்கங்கள நாங்க நாலு பேர் ருக்கிறோம் நாலு வெரு ஆட்ரு தா டெய்லி யார் சீக்கிர வராங்களோ அவங்க ஆட்ர பாத்து வைக்கணு எந்தெந்த எடத்துல எதெது கம்மியா ருக்கு
பட் ஆனா நா நா கூட ஆட்ரு பண்ணி சாப்பிடுவே நா மொபைல போதெல்லாம் அப்படி போட்டேன்னா ஒவ்வொரு டைமு ஒரு ஒரு ஐட்டம் ஆட்ரு பண்ணி அந்த காட்டுல போட்டு அத ரிமூவ் பண்றது என்னோட அதிகொ நா வாங்குறத விட அ காட்ல ஆட் பண்ணிட்டு அத ரிமூவ் பண்றத திக ஏன்னா பிரைஸ்தான ஒன்னு நூறு இருநூறு இருக்காது எட்நூறு ஆயிரம் போயிடும். நம் வாங்குறோங்க நம்ம ரெண்டு ரெண்டு வேலைக்கு ஒரு வேலைக்கு சாப்படுறதுக்கு. நம்ம எவ்வளவோ சம்பாரி ஆஹ ஆமா ஆ ஆமா அத பார்க்குறது. பெரிய ஒக். நாதா சொன்னல்ல இன்ஸ்டாகிராமு இந்த ஸ்சுகி. கீத மட்டும்ல்லாம் ஃபுல்லா நம்ம உள்ள இருக்கறதுக்காகவே பண்ண ஒரு இதுதான் அதெல்லாம்.
ஆத்து. இல்ல நானுமே நிறைய தேடுவேன் தேடிட்டு கடைசியில நியர்பைல எதனா ஒரு கடையில பார்த்து சாப்பிட்டுக்கலாம்பா அப்படின்ற மாதிரி வுட்டுருவேன்.
ஒரு தொள்ளாயிரம் ரூபாய இல்ல நம்ம ஒரு வேலைக்கு நைட்ல வாங்கறோம்னா ஒரு டூஃபிப்டி ஃபோர் அண்ரெடு போயிடுச்சு. வச்சுக்கோங்க ஆட நாம ஒரு நூறுபா செலவு பண்ணி நம்ம இங்கயே செஞ்சடலாம் ஒரு மணிநேரத். எக்ஸ்டா ஆகட்டும் ஆகட்டும் ஹஹேஹ ஆனா என்னன்ன ஃபார்ட்டி ஃபைவ் பத்து நிமிஷத்து அரைமணி நேர உள்ளியே உக்காந்து அதுக்காக மெனக்கெட்டு எல்லாம் பண்ணிருப்போம் கடைச்சில வந்து சாப்புடுலா அந் அதுல ஒரு டைம் வேஸ்ட்தான் ஆகுதோ தவர. வேற எதுவு வேஸ்ட் ஆகாது. ட்ஷ்.
உ உ.
சரி ப்ரோ நான் கூப்புடுற இருங்க. திருப்பியும் இ ஃப்ரீயா இருக்கீங்கள இல்ல சாப்பிட போகணுமா. சேரி நான் சேரி நான் கால் பண்ணுறேன் அப்படியே ஆ சேரி.